தோலி ஹலோ வணக் கம்
வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கம்மா நீங்க எப்டி நீங்க நல்லாருக்கீளா
நல்லாருக்க என்ன பண்றீங்க
சந்தோஷம் இப்ப தா சாப்ட்டு உக்காந்துருக்க
சேரி சேரி
நீங்க சாப்டிங்களா
ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு
சந்தோஷோ எடுத் சாப் பருதாமா
செரி செரி அப்புறோ சொல்லுங்க
என்ன பேச போறீங்க என்ன தலைப்புல பேச போறீங்க இன்னிக்கு காமனா பேச போறீங்களா இல்ல ஏதாவது தலைப்ப எடுத்துட்டு வந்துருக்கீங்களா
ம் நீங்களே சொல்லுங்க என்ன தலைப்புல பேசலான் சொல்லிட்டு
உங்க வீட்ல வாகனங்கள் எதுவு இருக்கா காரு எது இருக்கா உங்க
ஆ பைக் இருக்கு பைக்
பைக் இருக்கு காரு எது இல்ல அ
காரில்ல பைக் க் இருக்கு ஸ்கூட்டி இருக்கு சைக் க்குள் இருக்கு
சேரி தெரியாது வேறக்காவது குழுவானது ஒருமா ஒரு மர வளர்ப்ப பத்தி பேசலாமா
சேரி ஓகே பேசலாமே
ஒரு உங்க வீட்ல மரங்கள் எல்லா இருக்கா பக்கத்துல எல்லா
ஆ இருக்கு ஆ வீட்டு வீட்லயே வளக் இருக்கறாங்க மரம் பப்பாயா மரம்
ம் சேரிங்க நீங்க இது வரைக்கு நீங்க ஏதாவது ஒரு மரங்கள் வெச்சு மர மரக்கன்றுகள் எதாச்
ஆ நாங்க வந்து சீத்தா பழம் இருக்கும்ல அதோட கொட்ட வந்து சாப்டுட்டு அங்க போட்டு இப்போ ஒரு மரமா அது வளந்துருக்கு எங் ஆமா எங்க வீட்ல வந்து அத் அது சீத்னதாப்பழம் மரோ வந்து வந்தா இது செவுரு கெட் கெட்டு போயிருமாமே அதனால அது வந்து பாதி வளந்தோனே நாங்க வந் இது போ அ எ இது கட் பண்ணிருவோ வெட்
கவாத் பண்ணி விட்ருவாங்க ஆமா வெட்டிருவாங்க அத ஆ அது ஏன் கேட்டீங்கன்னா அந்த வேறு பாத்தீங்களா அந்த வேர் உள்ள போவு வேறு உள்ள செடிப்பட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மை ஜாஸ்தியா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்தஸ் சேரு செவுரெல்லா அதனால சொவரெல்லா வெடிப்பு வந்துரு
ஆமா அதனால இது வரைக்கு ரெண்டு வாட்டி போட் டு ரெண்டு வாட்டிமே வந்துச்சு ரெண்டு வாட்டிமே குட்டி மரோ வந்தோனே எடுத்துட்டாங்க இந்த வாட்டி சேரி தினமு சாப்டு போறாவங்களே வளரட்டு ஆசப்பறோமேன் சொல்லிட்டு போட்ருக்காங்க வந்துச்சு நேத்துதா வந்துச்சு ரொம்ப சின்ன பழம் வந்துச்சு நேத்து சாப்டோம் நல்லா இனிப்பா இருந்துச்சு
வீட்ல வெளஞ்ச பொருள நீங்க சாப்ருக்கீங்க
ஆமா அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தா எ தோ ஒரு ரெண்டு பூ மரம் வெச்சுருக்காங்க பூச்செடி அது வந் து வேறு மாரி வந்து மேல வரைக்கும் போவு அது
அது என்ன மரோ
அது என்ன மரன் தெர்ல எனக்கே
சேரி அடுத்தது வந்து வீட்ல வந்து வீட்ல வெக்க கூடாத மரோ பலாமரோ இருக்கு பாத்தியலா
பலாப்பழமா ஆ யாருமே இப்ப வெக்க மாட்றாங்க ஏன்னா பலாப்பழம் சாப்டுட்டு அந்த கொட்டைய வந்து ஏதோ செஞ்சு சாப்டுறாங்க
ஆமா ஆமா ஆமா இன்னொன்னு அது என்ன காரணன் கேட்டீங்கன்னா வீட்ல பலாபழம் வெக் க்க கூடாது மா விழாப் பலாமரோ வந்து பாத்திங்கனா வீடு ஃபுல்லா அந்த வேரு பலாமரத்தோட வேரு அப்டியே பறந்து போயிரு
வீடு ஃபுல்லாவா
குள்ள எல்லா வந்துரு நீ எவ்ளோதா தா காங்ரேட் போட்டு காங்கிரேட் போட் ரோடு கட்டிங்தா ஏன்னா அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள வெடிச்சுட்டு உள்ள வந்துருச்சு சின்ன சின்ன வேரா போயிட்டு வீட்டுக்குள்ள வந்துரு ஃபுல்லா
சேரி சேரி
இத வெச்சாலும் நீ வந்து தனியான ஒரு எடத்துல வெச்சாலு அந்த வேறு வேறுகளுக்கு வந்து அந்த ரொம்ப படரும் தன்மை ஜாஸ்த் அதனால என்னன் கேட்டன்னா பலாமரோ வந்து வீட்ல வெக்க மாட்டாங்க
சேரி சேரி
பலா மரோ வீட்ல வெச்சா பலா மரோ நல்லா நல்லா தித்திப்பாதா இருக்கு ஒரு பலாப்பழோ வீட்ல இருந்து சமச்சு சாப்டா எடுத்து சாப்டா ஆனா வந்து பாத்தீங்னா ஆ அது வீடு அதாவது பாத்தீன்னா நம்ம நம்மளோட ஒரு மனிதனோட கனவு வந்து என்னன் கேட் ஃபஸ்ட் வீடு கட்டணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணனு இந்தியா இந் கேக்குதா இல்லையா அந்த கனவால கட்டப்பட்ட வீடு வந்து சிதரிர கூடாதுல்ல அதனால பாத்தீங்கன்னா அந்த பலாமரோ வந்து வீட்ல வெக் வெக்க மாட்டாங்க அது மாரி பாத்தீங்கன்னாக்க இன்னொரு ஏன்னா நம்ம வீட்ல வந்து தெரு இருக்குன்னு வெயி நம்ம வீட்ல யாரு யாரு வீடுனு பாக்கக் கூடாது உள்ளரியாம அத் பக்கத்து விடா இருந்தாலு சேரி யாரு விடா வீடா இருந்தாலு சேரி ரோடு வந்து பாத்தீங்கன்னா பொதுவான ரோடாத்தா இருக்கு தெரு இருக்கு பாத்திங்களா தெருல இருக்குறது ரோடுதா செடிகள் வெக்கனா எனக்கு நல்லா வசதி சந்துக்குள்ள நம்ம தெரு பழங்கால வீடு சந்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளனா வெக்குலா அந்தருக்குள்ளனா வெக் வெக்க முடியாது இந்த எக்ஸ்டன்சிவ் ஏரியல்லா வீடு கட்டிருக்காங்கல்ல அந்த மார பிளட்லா போட்டு வீடு கட் டி இருக்காங்கள ரியலெஸ்டேட் பண்ண அந்த மா ஆ அந்த மாரி எடத் வீடெல்லாம் பாத்
அங்கெல்லா வந்து ரோஜா பொடி ரோஜா ரோஜா மரம் அப் வெப்பாங்க ரோஜா செடி
ஆ ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த மாரி வளர் ங்களா வீட்ல வெயிப் இருக்கலா அதே மாரி வீட்ல பாத்தீங்கன்னா வீட்ல போய் பாத்தீங்கன்னாக்கா ஆ நம்ம தெருக்குள்ள பாத்தீங்கன்னா தெருவுள வந்து அடுத்த தருன்னு பாக்கக் கூடாது யாரு விடாது யாரு சேரி நம்மளால முடிஞ்சது ஒரு நம்மளால ஒரு ஒரு பத்து மரக்கண்ணாவது வெச்சு நடத்தி வளத்து விட்ருவாங்க
ஆமா ஆமா
ட நம்ம பொறந்ததுக்கு ஒரு அடையாளமா இருக் கு அந்த மரோ நம்ம வெச்சோ பரவால்ல என்ன ஈஸ்வர உங்க பேர் இந்த தெருவுல நாலு மரோ வெச்சுருக்கோ இந்த மர யாரு வெச்சது நெழல் தருது என்னைக்காவது ஒரு மர யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நிழல் தரு அப்போ வந்து செரி நம்ம நம்மலாச்சு நல்ல நம்மளால அடுத்தவுங்களுக்கு எந்த ஒரு உதவி பண்ண முடியாட்டியு இந்த மாரி சின்ன- சின்ன உதவிகள் பண்ணலா
ஆமா -ஆமா பண்லா
ஆமா அதனால என்னன்னு கேட்டீங்னா மரம் மர வளக்குறது நம்மளால முடிஞ்சது ஒரு மர வளர்க்கலா மர வளக்குறது ஒரு பெரிய ஒரு கடம நம்மளோடது ஒவ்வொரு மனிதனுக்கு அதே மாரி வீட்ல வந்து சின்ன -சின்ன செடிகள்லா வெக்கலா பூ செடிகள் வெக்கலா
ஆமா அது செடி வச்சா நம்ப ந இப்ப சுவாசிக்கிறோல அது வந்து
ஆ தூய்மையான காத்தா வரு தூய்மையான ஒவ்வொரு செடியளுக்கு போ ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கு ச நமக்கு ஒரு சக்தி இருக்குது சக்தி சக்திய தர்றதுக்கு ஒரு ஒவ்வொரு செடிகளுக்கு ஒவ்வொன்னு இது இருக்கு அதனால திடீர்னு அவுங்கனால பக்கத்ல வந்து நம்ம வீட்டு பக்கத்துலயோ பக்கத்து பெரிய மரங்கள் இருக்க வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதா எங்கே நமக்கு எடங் கெடைக்குதோ அங்க மர வெக்கணு அதே மாரி இந்த மரத்ல நீங்க பாத்துருப்பீங்க உங்க வயசு சின்ன வயசு இப்ப இருக்க உங்க பக்கத்ல இருக்கா என்னன்னு தெரில பெரிய பெரிய மரமா இருக்கு ஒரு பஸ் ஸ்டாப்லனா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆணி அடுச்சு ஒரு விளம்பர பண்ணி
ஆமா ஆமா ஆ பாத்துருக்கே பாத்துருக்கே
இந்த மாரி ஒரு மரத்ல ஆணி அடிச்சு விளம்பர பண்ணவே கூடாது நம்ம ஒடம்பு மாரிதா அதுக்கு ஒரு உயிரினங்கள் தா அதுவு ஒரு தாவரமு ஒரு உயிர் தா
உம் ஆனா ஏனா அது ஸ்ட்ராங்கா இருக்குன் சொல்ட்டு நெறய பேர் அத பண்ணிர்றாங்க
தப்பான ஒரு நம்மளோட தீவலப்பறத்துக்காக அத வந்து செயல்படுத்தப் போறாங்க
ஆமா ஆமா
அது மாரி ஆமா அது மாதரி ஒரு மரத் தோட வந்து ஒரு ஆணி அடிக்குறதோ இல்லாட்டி வந்து அத சேதப்படுத்துறதோ அது வந்து கூடாது ஏன்னா அந்த மரோ வந்து நம நமக்கு மட்டும் ஒர் ஒரு நாள்ல தர மரங் கெடையாது நமக்கு மட்டு ஒரு இயற்கையான காத்து தரு எவ்ளோ இது நம்ம மனிதே உயிரினங்கள் எல்லா உயிரினங்களு வரு காட்டுக்குள்ள இயற்கையான ஒரு வாய்வ தர மரோ மரம் இத பாத்துருப்பீங்க நறைய தப்பு பண்ணிருப்பாங்க அதுல ஆணி அடிக்குறது அதுல வந்து போடு வெப்பாங்க அதுல எதா ஒன் பண்ணுவாங்க ஆமா அதனால அந்த அந்த வேல யாருமே யார் செய்யக்க கூடாது சமூக சிந்தனையோட ஒவ்வொருத்தவங்களு வாழனு ஆ மரமா அதுதா ஒரு ஆரோ ஒருத்தவங்க மரோ வெச்சுருப்பாங்க ரோட் ட்ல இன்னைக்கு அந் மர வெட் வெட்றது தப்பு கெடையாதுமா இன்னொன் சொல்றத கேளுங்க மர வெட்றது தப் பே கெடையாது இப்ப வந்து நம்மளோட விஞ்ஞான வளர்ச்சில வந்து நம் நம்மளோட அறிவியல் வளர்ச்சி சரி நம்மளோட எல்லா வளர்ச்சியுமே ரொம்ப வளர்ச்சிய பாத்துட்டோ இப்ப எங்க வயசுல எல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்களு எங்க எங்களுக்கு ஊரு பக்கத்துல திருச்சிராப்பள்ளிம்மா அந்த திருச்சிலிருந்து மதுரைத்திரக்கு போறணு சென்னைக்கு ஒரு சங்கிள் ரோடுதா அப்பல்லா அந்த சிங்கிள் ரோடு ரெண்டு பக்கமே புளிய மரோ இருக்கு எதுமே இருக்காது புளிய மரோ மட்டுந்தா இருக்கு இப்ப அந்த மரத்தெல்லா எடுத்துடாங்க அந்த மரத்தெல்லா எடுத்துதா இப்ப நாலு ரோடு பை பாஸ் போட்ருக்காங்க அந்த பைப்ப ஒரு மரோ வெட்டனா பத்து மரக்கன்றுகள் நடனு புரிதா இல்லையா ஒரு மரோ வெட்றது தப்பு கெடையாது பத்து மரக்கன்றுகள நட்டு அத வளர்த்து விட்டாக்க நல்லா இருக்கு. இவங்க மரத்த வெட்றதோட சரி அதோட நிறுத்திர்றாங்க. யாருமே எந்த அந்த மாரி சிறப்பு யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப ஒவ்வொரு மனிதன் நம்மளால முடிஞ்சது ஒரு மரோ வைக்கணும்மா எங்க வச்சாலு சரி எங்கன வச்சாலு யா ஒரு பொதுவான எடத் துல நம்ம ஒரு மரத்த வச்சு வளத்தம்னாக்க நமக்கு வந்து ம் நமக்கு இல்லாட்டியு நமக்கு வரப்போற சந்ததிகள் அடுத்த சந்ததியாவது அனுபவிப்பாங்கல்ல
ஆமா ஆமா
அதனால மரங்கள்லா நல்லா வளக்கணு நல்லா அ அதாவ்து இது பண்ணணு நல்ல அ தூய்மையா வந்து நம்ம வாழணு நம்ம சுகாதாரமா வாழணுன்னா மரங்கள் வைக்கணு
நெறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளயே மரம் வச்சிருப்பாங்க ஆனா வந்து மரத்துக்கு வந்து சூரியனே படாது
ஆ அது சூரியன் படாது சூரியன் படாம ஒரு மரத்த வள த்தா அது வந்து நல்லபடியா வளராது ஆமா அது வந்து ப்போ எவ்வளவுதா நீங்க வந்து ஆ நெறைய ஊட்டச்சத்துகளோ இல்ல தண்ணீரோ நி நிரந்தரமா நீங்க டெ டெய்லி ஊட்டுனாலு அது வந்து உங்களுக்கு வந்து சூரியன் படாத ஒரு எந்த ஆ பொருளுமே அது வளராத பொருள்
ஆமா ஆமா
எந்த உயிரினங்களுமே வளராது
அது சீக்கிரமா ரெண்டு நாள்லயே வந்து அது கெட்டு
ஆ வாடி அப்பிடியே இதாயிரு
போடுக அதுக்கப்பறமா தூக்கிப் போட்டு அது வாங்கிட்டு வந்த காசு வேஸ்ட்டு
ஆ எல்லாமே வேஸ்ட்டுமா நா என்னோட இது எப்பிடின்னு கேட்டயின்னாம்மா நா வந்து கொஞ்ச எங்காவது வெளியூர் போறேன்னு வய் யே அந்த வெளியூர் போ கயில இந்த நர்சரி கார்டன் இப்போ வார வழில வச்சிருப்பாங்கல்ல ஒவ்வொரு ஊர்லயு வச்சுருப்பாங்க நர்சரி கார்டன் பாத்துருக்கீங்களா
ஆ எங்க ஊர்லயு இருக்கு
ஆ நர்சரி கார்டன் வந்து அங்க அந்த ரோட் ட்டு ஓரத்துலயோ எங்கயோ வச் சுருப்பாங்கல்ல அந்த ஆ நர்சரி கார்டன் எல்லா போய் தேடுவே என்ன வித்தியாசமான மரோ என்ன இருக்கு? நம்ம ஊர்ல இல்லாத மரங்கள் என்ன இருக்கு? அந்த மரங்கள் என்னா மர இருந்தாலு அந்த மர ஏதாவது ஒரு எவ்வளோ வெலயா இருந்தாலு குடுத்து வாங்கிட்டு வந்துருவே ஹலோ ஆமா எவ்வளோ வெலயா இருந்தாலு ஆ ரெண்டாயிரூவா இருந்த கூட அந்த மரத்த எப்படியாது கையில காசு சொன்னத குடுத்து வாங்கிட்டு வந்தரணு வாங்ட்டு வந்து உ நா எங்களோட இப்ப நாங்க இப்ப இப்பதா ரெண்டு வருஷோ ஆச்சும்மா ஒரு வீடு ஒன்னு கட்ணோ இப்பதா கட்ணோ வீடு பக்கதுலே ஒரு வீடு கட்ணோ அதுல நெறய இட நெறய எட இருக்கு மரங்கள் வள வக்கிற மாரி நெறய எட இருக்கு நெறயா இருக்கு அத அது மாரி ந எந்த ஊருக்கு போனாலு எனக்கு வித்யாசமான ஒரு மரம் இருந்துச்சுனா அந்த மர வ
ஆ நல்லதுதாங்க மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லதுதா
அதே மாதிரி ஒரு ஒரு ஒரு மரோ ஒரு அபூர்வமான மரோ உங்களுக்கு வ இது நீங்க உங்களுக்கு எந்த ஊரு கிராமமான ஊரா இல்ல மெயின் சிட்டியா தெர்ல நீங்க ரோட்டு ஓரத் ஆ ஒ சென்னை நாங்க திருச்சிராப்பள்ளிமா சென்னைல இருக்கோ அந்த ரோட்லா எல்லா நடு ரோடு என்னனா ஒரு மர ஒன்னு வெச்சிருக்க ங்க அப்படியே தட்டுத்தட்டு த இருக்கு
ஆமா ஆமா
பாத்து இருக்கீங்ளா அது பேர் டெரமனல்லியா அது பேர் வந்து டெரமனல்லியே வந்தாரு அம்பானி பேரு அதோட தாயக வந்து ஸ்வீடன் ஸ்வீடனோட தாய் பூர்வீக வந்து மருத்துவ வந்து ஃபீடர் அந்த மரத்ல அந்த அந்த மர பாத்த ஏன்னா ரெண்டு கலர் இருக்கு ஒன்னு வெள்ள கலர் ஒன்னு இருக்கு ஒன்னு பச்ச கலர் ஒன்னு இருக்கு பச்சக்கலர் தா ரோட்ல வெச்சிருப்பாங்க பெரிய பெரிய பங்களால எல்லா பாத்தீங்னா அந்த வெள்ளக்கலரு இருப்பங்க அது ரொம்ப காஸ்ட்லி ஒரு கண்ணே பாத்தீங்கன்னா பதினையாயிரோ இருபதாயிரோ வரு
ஓ அப்
மா ஆமா நா வந்து அந்த ரெண்டு காலம் ரெண்டு மதமே வந்த பத்து பச்சை வந்து வாசல வச்சருக்கே பச்ச கலர் அது வந்து கம்மியான வில தா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூத்தம்பது ரூபா பக் அ அந்த வெள்ளை கலர் வந்து வச்சு சின்ன கண்ணுலயு ஒரு ரெண்டாயிரத்து ஐ நூறுவா போட்டுவங்க
ஓ ஆ
ஆமா வாங்கொண்டு வச்சிருக்கே நீங்க அந்த மரத்த பாருங்க வீட்ல லா இருக்கு டெர்மனலியா மன்தலியா நெட்ல போட்டு பார்த்தாலே கெடைக்கு பாப்போ பாக்கலா ஆமா அந்த மரோ வந்து மரம் வந்து ரொம்ப இயற்கையானது எதுக்குக்காக அந்த மரோ வைக்கிறாங்கனு கேட்டிங்கனா வீட்ல வந்து பெரிய எந்த விதமான இந்த பூச்சி புழு அதெல்லா பூச்சி புழுவெல்லா வராது இயற்கையான காற்று இந்த கேன்சர் இது வருது பாத்தீங்களா
எதுல
கேன்சர் கேன்சர் வருது ல்ல மனிதனுக்கு கேன்சர்ல்லா வருதுல புற்றுநோய் புற்றுநோய் வருதுல புற்றுநோய எல்லாம் அந்த காத்துப்பட் தலைவ கொஞ்சோ தடுக்கர சக்தி கமத்துது
செரி செரி ஓகே தோழர் நல்ல விஷயத்த பகிர்ந்துகிட்டோ நம்ப நன்றி தோழர்
ரொம்ப நன்றி உங்களோட இப்ப உங்களோட இவ்வளவு நேரம் பேசுகிட்டு இருக்கோ நிறைய உரையாடல் உரையாடி இருக்கோ மரத்த பத்தி அடுத்த சந்தர்பத்தில என்னைக்குாவது பயன்படுத்தனா ப ப க பேசினா தொடர்பு கொள்ளவு தோழி வணக்கம் வணக்கம் க்கு வணக்கம்